எப்டி சகோ இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லா இருக்கே சகோதரி உங்க வீட்
ம் எல்லாரு நல்லா இருக்காங்க அங்க நல்லா இருக்காங்களா
அ இங்க எல்லாருமே நல்லா இருக்கோ சகோதரி சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட சகோதிரி நீங்க சாப்ட்டீங்ளா
அ நானு சாப்ட்டே சாகோதிரி என்ன சாப்
சரி நா பாத்திங்கன்னா தக்காளி சாப்பாடு சாப்ட்டேங் சகோதரி
ஒ சரிங்க சார் நா சகோதரி வந்து பாத்தீங்கன்னா முருங்கா சாம்பாரு கொத்தவரங்கா பொரியல் ரச சகோதரி
சரி சரிங்க சகோதரி மெண்டலி இந்த மாதிரிதா நான் குடிக்கணு நீங்க
அ நானு லேட்ட ஆகு சகோதரி லேட்டா தான் சாப்ட்டோமா ஆனாலும் சரி நாங்க டீ குடிக்கிறதுக்கு எப்டி அஞ்சு மணி ஆறு மணி பக்கம் ஆயிரு சகோதரி
சரி சரிங்க தோழி டீயில உங்களுக்கு எந்தெந்த வகையான என்னங் சகோதரி
அ நீங்க சொல்லுங்க சகோதரி என்னமோ கேட்டீங்களே
த டீயில என்னென்ன வக போடுவீங்க
நா பாத்தீங்கன்னா சகோதிரி இஞ்சி டீ போடுவே ஏலக்கா டீ போடுவே அப்பறம் பாத்தீங்கென்னாலெமன் டீ வந்துட்டு அந்த வரட் டி மாரி அதல சந்கே பால் வந்து லெமன் டீ போட்டோம்னா பால் திரிஞ்சிருங்களா அத தண்ணியில வந்து லெமன் டீ போடுவ சாகோதிரி இந்த மூணு வகையான டீ
சகோதிரி போடுவிங்க
லெமன் டீ பாத்தீங்கன்னா சகோதிரி நம்ம கொஞ்சமா வந்து தண்ணி உங்களுக்கு தேவையானால இப்போ ஒன்ற டம்ளார் வச் பாத்திங்கனா சகோதிரி அதுல கொஞ்சமா டீ தூள் போட்டுக்கோங்க டீத்தூள் போட்டு சகோதிரி ஒரு சொட்டு வந்து அல்லது ரெண்டு சொட்டு வந்து கொஞ்சொ லெமன்
காபி தூள்லா போடக் கூடாதுங்களா
அ உங்களுக்கு டீ அதிகமா வந்து லெமன் டீங்கு போது அது டீ தான சகோதிரி ஆனால வந்து நீங்க டீ போட்னு காபிதூள் வந்து நீங்க போடக் கூடாது சகோதிரி அதுல
செரி செரிங்க சகோதிரி
நீங்க என்ன பண்றீங்கன்னா சகோதிரி லெமன் டீ டீ வந்து டீ தூள் வந்து சும்மா வந்து வ தண்ணியில போறனால சகோதிரி நீங்க வந்து கொஞ்சமா துளிண்டு மட்டு போட்டா போது அதுல வந்து லெமன் வந்து ஒரு ரெண்டு சொட்டு நீங்க அந்த மாரி போட்டுக்கோங்க சகோதிரி ரெண்டு சொட்டு உட்டதுக்கு அப்பறோ அதுலயே நீங்க சில பேர் பாத்திங்கன டீ நல்லா கொதிக் விட்டு விட்டு வடிகட்டுனது அப்பறோ சக்கர போடுவாங்க நா பாத்தீங்கன்ன சகோதிரி டீத்தூள் போடுபோது அதேல நா சக் சக்ரயே பேற்றுவே போட்டுருவே உங்களுக்கு எவ்வோளோ சக்கர வேணு அப்டிங்கறத அதுல நீங்க போட் விட்டு நல்லா வந்து கொதிக்க விட்னோ சகோதிரி நல்லா கொதிச்சதுக் அப்பறோ பாத்தீங்கன்னா நல்லா வடிகட்டி கொஞ்சே சூடா குடிச்சாதா சகோதிரி வந்து லெமன் டீவந்து நல்லாருக்கு சகோதிரி
செரி செரி சகோதிரி அப்பறோ மல்லி டீ போடிவீங் எனக்கு வந்து மல்லி டீனா எனக்கு ரொம்ப பிடிக்கு சகோதிரி மல்லியில வந்து சு சுக்கு போட்டா நல்லா இருக்குல எனக்கு அது ரொம்ப பிடிக்கு
சகோதிரி நீங்க அது வந்து மல்லி வர கொத்தமல்லி வந்து பொடி பனியு போடல்லா சகோதிரி சில பேர் நா பண்ணுவீங்கன்ன அப்படியே முழுசாவு போடுவாங்க
நா முழுசா தா சகோதிரி போடுவே பொடியெல்லா பண்ண மாட்டே அப்படியே போட்டு மல்லி தட்டி அப்படியே போட்டுருவே சகோதிரி
ஓ செரிங்க செரிங்க ஏன்னா முழுசா போட்டீங்க நீங்க சொன்ன மாரி தட்டி போட்டோம்னா வந்துட்டு ஒரு ப்ரோஜனமா இருக்கு சகோதிரி முழுசா போட்டோம்னா வந்துது வடிகட்னீங்கன்னா வந்துட்டு அந்த முழுமல்லி வந்து வீண் தா ஆகு அப்டிங்கிற பட்சத்துல வந்து அது நமக்கு வந்து அதிக நமக்கு வந்து நீங்க சொன்ன மாரி இடிச்சு போறது பரவால்ல சகோதிரி ஏன்னா இடிச்சு போட்டீங்கன்னா வந்துட்டா அந்த கூழ் வந்து நல்லா தண்ணியில இறங்குங்களா அப்டிங்கு போது ஓரளவுக்கு நமக்கு டீயும் குடிச்சு மான்னா கொஞ்ச அந்த சளி புடிச்சிருக்குது தொண்டலா கரகரப்பு இந்த மழை டைம் அந்த மாரி டைம்ல ஆ சகோதிரி கேக்குதுங்ளா சகோதிரி சகோதிரி பேசுறது கேக்குதா ஹலோ ஹலோ சகோதிரி நா பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்ளா
ஹலோ
சகோதிரி சகோதிரி பே